அலோ பிரதர் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது ஒங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆ ஆ கேக்குது பிரதர் சொல்லுங்க
ஓகே ஓகே எப்டி நீங்க நீங்க இன்வெஸ்ட்ல்லா பண்ணுவீங்ளா இந்த ஸ்டார்க் மார்க்கெட்ல
ஆ பண்ணருக்கே பிரதர்
ஆ ஹா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா எப்டி இருந்திருக்கு ஏனா மோஸ்டா வந்து அல்ல எனக்கு லாபோ பாக்றதவுட நஷ்டோ அதிகோ சொல்லுவாங்க
ஆமா அது எப்பய்மே என்ன க்ராஃப் மாரி தான ஏறு எறங்கு எறங்கு ஏ னுவாது யாராலயு அவ்ளோ தெரிஞ்சவங்க பிரிடிட் பண்ணுவாங்க
இப்ப புதுசா போனவங்க வந்து பிரடிட் பண்ண முடியாது
ஆ கரெக்ட தா அது கண்காணிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கூ அது ஏத்த எரக்கத்தோட அப்டியே இருக்குது அப்டியே பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கூ
ஆமாங்க
அந்த மாரி நீங்க நாள் முழுக்க ஒக்கந்து பாத்துட்ரிக்கிங்களா இல்ல எப்ப அப்பப்ப டைம் கெடைக்கும் போது இது பண்ணுவிங்ளா நீங்க
டைம் கெடைக்குபோத்தா தா பாக்க முடியு ப்ரோ கொஞ்ச வேல இருக்கு இல்லைங்ளா
ஆஹா ஓகே ஓகே ஓகே பிரதர்
டைம் கெடைக்கும் போதா பாக்க முடியு
ஆ
ஆனா வந்து அது எஃபெக்டிவா இருக்கும்ல ஆனாலு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா சுவாரஸ்ஸிமா ரொம்ப
இல்ல இப்ப நாம இப்ப இங்க பாருங்க நம்ம ஹார்டு ஒர்க் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நம்ம ஐநூறுபா சம்பாரிக்குனுன்னா எவ்வளோ வேல செய்ணு பாருங்க இன்னைக்கெல்லா கலவ கலந்து கொடுத்து அவுங்க வே செய்னுனா ஒரு நாளைக்கு அவுங்க ஐநூறுபா எய் பண்ணா எயிட் ஹவர்ஸு தொடர்ந்து ரொம்ப ஃபிசிக்கல் ஒர்க் போட்ணு அதிகமா இப்ப நீங்க அதெல்லாம் போட்டீங்ன்னா சீக்கிரமா எப்டியோ எதோ இருந்து வேல்யூ ஏறிட்ச்சு அப்டின் இன்வெஸ் பண்ண அமௌண்ட் வந்து உங்ளுக்கு டபுள்ளா ட்ரிப்புளா கெடைக்கூ ஆ எப்டினாலு ஸ்மார்ட் ஒர்க் கெடச்சிட்ச்சின்னா கொஞ்ச சந்தோஷமாதா இருப்பாங்க
ஆ கரெக்ட் தா கரெக்ட் தா
அதல் அதெல்லாமே ஸ்மார்ட் வொர்க் தா நம்ம ப்ரடிக்சனு கொஞ்சொ நாலேஜு அது எப்டி ஏறும் எறங்கும் இந்த மாதிரி இருன்சுன்னா ஈஸியா
ஆ அதேதா அப்ப நம்ம இது மட்டுல்லாம பங்குச்சந்தையில பாத்தீங்ன்னா நம்ப அந்த அவ்ங்க குடுக்குற ஸ்டாக் ஸ் வந்து பாத்தீன்னா நம்ப அது கால்குலேட் பண்ணி அது பிஸ்னஸ்கு ஏத்த மாரிகா அதுக்லா அந்த மாரி பாத்துதா இன்வஸ் பண்ணுவீங்க
ஆ இப்ப நீங்க படிச்சிருக்க பி பி எ ல அதெல்லா சொல்லி குடுக்குவா
அது அது அது அதுதா நா கேக்குற எல்லா அவரு மாரியே
நீங்க வந்து அந்த நியூஸ்ல போட்றதெல்லா பிரடிக்ட் பண்றதோட நீங்க வந்து அது ரொம்ப டெப்தா பாக்ணு இப்ப எக்ஸாம்பிள் கோல்டு் ரேட் ஏறுது சில்வர் ரேட் ஏறுதுன்னா அது எப்புடி
ம்
ஏன் எதுனால ஏறுது அதனால பாருங்க இப்ப ல்லா வார் நடந்துட்ருக்கு போது அது ஏறுச்சா எறங்குச்சான்ல்லா நம்புளுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து அக்யூரட்டா தெரியாது சோ நாம்ளா ப்ரெடிட் பண்றதா அடுத்த நாளு அப்டிந்த மாரி இருக்கு அப்டின்ற மாரி நாம பாத்தா ஏன் பண்ணலா இப்ப நீங்க பிஸ்னஸ் தான பண்ணா எப்டி இது பண்ணுவீங்க அதாவ்து ஒரு பிஸ்னஸ்க் தேவப்பட்ற மெயின் பேசிக் நா என்ன ப்ரதர்
மெயின் னா அதுல ஃபோர் இது இருக்கும் ப்ரோ ஃபோர் என்ன லேபர்ஸ்ங்க ரொம்ப முக்கியோ அப்றமா வந்து கேப் பீட்டல்லங்ரோ லேபரஸ்னா தொ தொழிலாளர்கள் ரொம்ப முக்கியோ முதலீடு ரொம்ப முக்கியோ அப்பறமா பாத்தீங்கன்னா அந்த அந்த நெலம் அந்த எதவ தொழிலு த்ரேவூர்ண அதுக்கு தேவையான நெலொ
நீங்க சொல்றதோட ஃபஸ் பஸ்டு ஒரு பிஸ்னஸ்னா நம்ளுக்கு பிளான் ரொம்ப முக்கிய அந்த பிளான் இருந்தாதா இப்ளிமெண்ட் இருக்க முடியாது நால்லா இல்லன்னா கூட பரவால்ல வீட்ல கூட வச்சி ஒரு சின்ன பிஸ்னஸா இருந்தாலு செய்லா
இப்ப நீங்க அந்த ஊதுபத்தி எல்லா கேள்விப்பட்ரிக்கீங்களா அந்த மாரி நீங்க எப்படி இம்ப்ளிமென்ட் பண்லா பஸ்ட்டு ஒரு உங்களுக்கான டீலர் வேணு கஸ்டமர் உங்கள பை பண்றது உங்க ப்ராடக்ட பை பண்ற கஸ்டமர் யாரு வா வாங்குவாங்களோ ஒரு நாலஞ்சு கட நீங்க புடிச் இல்லனா வீட்லயே கூட ஏ உங் வீட்ல லாட்ஆப் ஸ்பேஸ் இருக்கு இல்ல ஒரு நாலு பேர் நாலு மூல்ல உக்காந்தா அழகா நீங்க முடிச்சிட்லா அது ஒர்க்கு பிளேஸ் வந்து ரொம்ப நம்ம பெரிய பிரமாண்டமா காட்ணும்னு பிரச்சன இல்ல
அங்க இங்க நம்மளுக்கு பிளான் இருந்தாலுமே என்னது முதலீடு இல்லாம ரொம்ப கஷ்ட்ந்தானே ப்ரோ அதுகுதா அத பேஸ்
ஆ அதுதா நா சொல்ட்டே ந பஸ்ட் சொல்டே இன்வெஸ்ட்மென்ட் பிளானூ அதெல்லா இம்ப்ளிமென்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய அப்புற நாளைக்கு உங்களுக்கு லீவுங்களா
இல்ல இல்ல பிரதர் எனக்கு இருக்கு ஒரு ஒர்க்கு இருக்கு
ஓஹோ இருக்குங்ளா சேரி இருந்சுன்னா ஒங்களுக்கு பாப்போ
ஆ ஹ பாக்கலா ப்ரோ அந்த ஊர் இல்ல ஈவினிங் பாக்கலா ப்ரோ நீங்க ஈவினிங் ஃப்ரியா தானே இருப்பீங்க
தெர்ல நானு அடுத்த நாள் காலலதா வர்லானு இருக்க
அப்டிங்ளா ஓகேகே ஏ என்னாச்சு எதனால ஏதோ வேலயில ஒடம்பு அலயுதோ
ஆமா ஆமா
ஆஹா கால்ல ஃப்ரீயோ கால நேரத்துல ஃப்ரீயே ஆனா மதிய நேரத்துல கொஞ்சொ
போணுன்ற எண்ண இருக்கு அதனால போய்ருவே
ஓஹோ ப்ரீதா புரியுது புரியுது
வேல இருக்கு காலயில எழுந்து தண்ணி புடிக்கணு தண்ணி எல்லா சேத் ல்லாம் அந்த க்யூரிங் அது பாத்தீங்கனா செவுரு அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணு தண்ணி விட்டாதா ஸ்ட்ராங்கா இருக்கு செவரு
ம் ம்
இல்லனா ஸ்ட்ராங்கா இருக்காது
கரெக்டு தா
ஆ நலத் தண்ணி ஊத்தணு பரவால்ல கொஞ்ச வேல இருந்தாலு பிரேயர் போகணும் அப்படின்றதுனால போயறது
கரெக்டு தா அ அதா வருவீங்க நீங்க சர்சுக்கு வருவீங்கன்னு பாத்தே
இல்ல அண்ணாங்க நீங்க எல்லா இருக்க எதுக் இருக்கறீங்கல என்னதா இருந்தாலு நீங்க ஒர்க்குக்கு போறீங்க அடுத்ததையு எப்டி இருந்தாலு எங்கள கூப்பிடுவீங்க
ஆ ஆ அது அவங்க கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ்னா யார வேணுனாலு நம்ப எடுக்கலா ப்ரதர்
சார் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க எனக்கும் வேல கெடச்சுச்சுன்னா சொல்லுங்க வே இப்ப ஒரு இன்டர்வியூல வேல கெட்சுச்சுனா
ஆ கண்டிப்பா அது மட்டு இல்லாம இன்டர்வியூ கிராக் பண்றக்கு நெறய எப்டி சொல்ற டிப்சோ அதுலமாட்டி நெறய டிப்ஸ்ஸு தரலா அந்த மாரி ஏனா நம்ம பண்றதுனால வேல பண்ணாலு அது ஈஸியா ஏனா நம்ம அதுதான ஆ அது அப்ப அது அது நமக்கெல்லா வருதுல்ல இன்ட்ர்வியூல அதா எப்டி என்ன விதமான கேள்வி கேப்பாங்கன்ற மாரி நறைய அதுக்கேத்த மாரி படிப்போம்ல படிச்சிருக்கோ ஆ அது இந்தது எத்தன இத்தன விதோ இருக்குன் சொல்ட்டு நா படிக்கும்போதா தெரியுமே எனக் கு ஆ ஜஸ்ட் இன்ட்ர்வியூன் சொல்லிர்றாங்க இன்ட்ர்வியூக்குள்ள இத்தன இன்ட்ர்வூயூ இருக்கான்ற மாரி எனக்கு தோணிச்சி உம்
ஆமா நறைய இருக்கு அதுலல்லா
அது பாட்டுக்கு போயிட்டேருக்கு ஆ இத்தன விதமான இருக்கு அப்டின் சொல்ட்டு எனக்கு அப்பதா தெரியுமே உங்க
காலையில நீங்க போவீங்ளோ இதுக்கு ஒர்க்குக்கு எதோ இன்டர்வியூ போற மாரி
புரில ப்ரதர் என்னது
காலையில உங்குளுக்கு வேல இருக்கா போணுமா
ஆமா கண்டிப்பா போணு ப்ரதர் போணூனா ஆ அவ்ள முடிச்சு நம்மள முடிச்சு உட்ருவாங்க அங்க ம் கண்டிப்பா போவ்ணூ போனாதா கெடைக்கூ கெடைக்கூன்றத விட லப்
நல்ல மழ பெய்யிமோ
புரில
நீங்க இருக்கிற எடத்துல நல்லா மழ பெய்யுமோ திராட்ச தோட்டோ இதெல்லா மாதுள எல்லா வச்சிருக்கேன் சொன்னீங்கே
இது வந்து லிட்டில் இங்லாண்ட்ல நல்லாதா இருக்கூ சூப்பரா இருக்கூ இந்த எடோ
ம் அப்றோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லா பேசுறாங்களா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
ஆ அவம் பேசுறா ப்ரதர் ஆ எஸ்பெஷலா ஆ வந்திருக்கானுங்க வந்திருக்கானுங்க தூரத்துலேந்து வருவானுங்க ஆ
ல்ல நண்பர்கள்
ம் கரெட்டு தா
ஆ அந்த மாரி நண்பர்கள் கெடைக் க்கிணூ ஏனா இத்தன வருஷோ கழிச்சு வந்து பேசுறாங்க இல்லைங்ளா
ஆ அது மட்டு இல்லாம ஸ்கூல் லைஃப்ல இப்ப நம்ம அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட இனி வரைக்குமே ஃபோன் பண்ணுவா சில சில செ சிலதுல்லா மாச கணக்கா பேசுவா டெய்லியுமே பேசுவா அந்த மாரி அ
நல்ல விஷ்யந்தா இப்ப நம்ம கூட பேசுறவங்க வந்து நம்ம யாரையோ
ம் கரெக்ட் ஆ பேசுனா ஒரு சந்தோஷமா பேசுவாங்க ஆ அ எப்டி சொல்றது ஏன்டா இவ ஃபோன் பண்றா எடுக்க மாட்டாங்க
ஆ
நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசுவோ
கேட்கவில்லை
நா ஃபோன் பண்ண மாதிரினா என்னடா திரும்பி ஃபோன் பண்ணியாடா அப்டிப்பின் கேப்பானுங்க ஆ அவனுங்கூ கால் பண்ணுவானுங்க
அவுங்கலா வேலைக்கு போறாங்களா
ஆ எல்லாருமே நல்லா வேலைக்கு போவாங்க ப்ரதர்
ஆ செரி உங்க அண்ணா கொஞ்ச எங்க வேலைக்கு ரெடி பண்ணிங்னா நல்லாருக்கு
என்ன பிரதர் என்னா சொன்னீங்க
உங் ஃபிரெண்டுதா எல்லா வேலைக் போறாங்கன் சொன்னீங்னா கம்பெனிக்கி உங்க ஃபிரெண்டு மூலிமா ரெஃபர் பண்ணாங்கனா நாங்ளு வேலைக்
கேட்கவில்லை அ நீங்க என்னென்னா முடிச்சிருக்கீங்கன் சொல்ட்டு இது பண்ணுங்க அத பாத்து நம்ப அத அத வச் சின்ன பாத்துக்கலா
ஆ ரெச்யூம் சென்ட் பன்ற
ஆ அத வச்சு நம்ப இது பண்ணிக்கிலா அதல்லா ஒன்னும் பிரச்சன கெடையாது
ம்
அ ஆ அம் மட்டு இல்லாம ஆ அந்த அதுல என்னது சொல்ற ஜென்யுனா நம்ம இது பண்ணிட்டம்னா ஆ நல்லாருக்கு அ
நாளைக்கு நீங்க ரெகுலரா போற டைம் போவீங்ளா இல்ல
இல்ல ரெகுலராட்ட போற டைம்லதா போவோ
அ ஆ சேரி சேரி
டைம்லதா போவே
ம் ம் சே ஒங் கம் பெனில பேரன்ட்ஸ் எலா கூட்டு வர சொன்னாங்கன் சொன்னிங்லே அதனால கேட்டே
ஆமா மா பிரதர் கூட்டு வர சொல்லிருக்காங்க அதாவது ஜஸ்டே
ட்டு அதுக்கப்புற பேரன்ட்ஸ் வர சொல்வாங்ளா
அ இல்லல்லல்லலல நாங்க வந்து நாளைக்கு வந்து ஜஸ்ட்டு பேரன்ட்ஸ் கூடையு நாங்க போவோ பேரன்ட்ஸ் கூடை வருவோ ஜஸ்ட்டு ஒரு மீட்டப் மாரி
ஆ ஆ அப்பனா உங்களுக்கு ரெகுலர் எது இல்லைங்ளா ஒர்க்கு
இது ரெகுலர் க இதுரு கெடையாது
ஆஹா அப்பனா நீங்க இவுங்க கூடயே போய்ட்டு வந்தல்லாமே
யார் கூட
ஆஹ் பேரண்ட்ஸ் கூட
அதா பேரண்ட்ஸ் கூட தா போய்ட்டு வறோ ஃபேரன்ட்ஸ் கூட தான் பேரன்ட்ஸ் உள்ள
ஆஹ் நீங்க ரெகுலரா எப்பயுமே போற டைமு ஆர மணி அப்படினு றீங்க அவ்ளோ கால்ல போறதுக்கு பதுலா இங்க அட்டன் பண்லா இல்லைங்களா
ஓ காலைல நேரத்துல நீங்க சொல்றீங்களோ ஓ புரிது புரி ஆ எ இல்ல இல்ல அதாவது நம்ம ரெகுலரான டைம் தா அது ரெகுலரான டைம்ல நாங்க இருப் போ ரெகுலரா டைம்ல வர சொல்லிருக்காங்க அப்ப நாம காலைலியே களம்ப வேண்டியதா இருக்கு ஆஹ் அதனாலதாம் பிரதர் அது தவற வேற எது கடயாது ஆ போயிட்டு வந்து கூட ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன் மாரி தான ஆஹ் மேல நல்லா இருக்கும் பா நல்லா இருக்கு ஆஹ் எல்லாத்தையு எல்லாத்தையு இன்டடியூஸ் சும்மா ஜாஸ்ட்டு மீட்டப் மாரி ஆஹ் ஆஹ் நல்லாருக்கு
ஓகே பிரத சேரி பாருங்க
இவங்கல்லா எப்டி அப்டில்லா இருப்பாங்களா
ஆ இல்ல பிரதர்
அஹா
உங்குளுக்கு ஒர்க் ப்ளஸ்ல வக்கிறாங்க எங்களுக்கெல்லா இதுல கூட வச்சதல்ல அந்த மாரி
ஆஹ எங்க இது மீட்டப் ஜஸ்ட்டு மீட்டப்பாதா பிரதர்
சேரி சேரி மீட் பண்ணுங்க ஒன்னு பிரச்சன இல்ல
ஆ சேரி பிரதர் பாக்கலா ஆ ஏக்கர் ஒரு ஏக்கரா